ஆ கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே என்ன கால் பண்ணி ரொம்ப நாளாச்சு
ஆமாப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சின்ன டவுட்டு அதுக்கு தா ஃபோன் பண்லானிட்டு நான் இன்ப்ப ட்ரெண்டா போயின்னு இருக்க மாதி எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்கென்றாங்க நானு ஒரு எடத்துல ஷாப்பிங் அந்த மாதிரி வ ஆட பாத்து நா பண்ணே அதுல வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து காசு அனுப்ப சொன்னாரு ஜி பே ல அனுப்பி விட்டுட்டு ரொம்ப ஃப்ராடு தனமா இருக்கு அதுக்கு எதாவ்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்லாமா எப்டி ஏதுன் கேக்லானிட்டு தா உங்கக்கிட்ட ஃபோன் பண்ணே
ஐயோ நீங்க வேற நல்ல ஒரு இதா இருந்துச்சுனா நம்மகிட்ட அந்த மாரியெல்லா பண்ணவே சொல்ல மாட் டாங்க இப்போ நம்மளுக்கே வந்துட்டு நெறைய சோசியல் மீடியா பாக்கும்போது அது இந்த ஃபேஸ்பிக் ஃபேஸ்புக்கோ இல்லைனா யூடியூப்போ பாக்கும்போது பாத்தீங்கனா புதுசு புதுசா அமேசான் இந்த மாரியான ஆன்லைன் வலைத்தளங்கள் மாரி வரு ஆனா அதெல்லாமே நம்ம நம்பிட்டு வாங்கிட முடியாது ப்ராப்பரா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கெடைக்கணு அப்டின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லீகலா இருக்கக் கூடிய அமேசான் ஃபிளிப்கார்ட்டு இந்த மாரியான வெப்சைட்க்குள்ள வாங்குறதுதா சேஃப்டி அதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கனா ஓகே மத்தபடி ஆன்லைன பெருசா நம்பி வாங்கிற வேண்டா அது நெறையா லோக்கல்லா வரும் பாத் திங்ளா அதெல்லா நம்பி வாங்கிட்டம்னா பின்ன நம்மளுக்கு போன காசு போனது தா தி ஓ டி குடுத்தீங்கன்னா கூட ஒங்களுக்கு நல்ல பொருள் கெடைக்கு அப்டின்றது இல்ல ஏனா நானே இப்டி ஃபேஸ்புக்க பாத்து ஒன்னு ஆர்ட்ரு பண்ணி எனக்கு காமிச்ச சாரீ ஒன்னு ஆனா எனக்கு வந்த சாரீ ஒன்னு அந்த மாரி இருந்துச்சு
ச ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்டு தா ரொம்ப நானும் பாத்துட்டே எனக்கு வந்து இத எல்லாரும் பண்றாங்க சரி நம்மளும் வெளில போன இந்த வெயில்ல அதுவும் வெளில சுத்த முடியலையா அப்டிதாம்ப்பா சரி ஆன்லைன்ல பண்ணலானிட்டு நா பண்ணே கே அத்தா வாங் அத்தா நா வாங்கனதுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில ஆ அது நிறைய பேர் பாத்தா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லா பாத்தா அதுல வர கலர்ஸ் சு அதுல வர டிசைன்ஸ் எல்லா நேர்ல போய் பாத்தா அதெல்லா கிடைக்கவே மாட்டேன்து அதனாலயே சரி இது நல்லா இருக்கே அன்னிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நானும் சரின்னு போட்டே அது ஏதாவது பண்ணலானிட்டு அதுலையு ஹெல்ப் லைன் அது இதுன்னு எதேதோ பாத் துட்டே ஒன்னுமே அதுக்கு இது ஒன்னுமே காட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏந்தா இப்படி ஃப்ராடு தனம் பண்றாங்கன்னே தெரியல
என்ன பண்றது இப்போ நல்ல ஒரு லீகல் சர்ட்டிஃபிகேட் வாங்ன வெப்சைட்டா இருந்துச்சுனாலும் கூட அதுலயு இதே கம்ப்ளைண்ட் இருக்கும் ஏன்னா இப்போ இமேஜ்ல ஒன்னு மாறி காட்டுவாங்க ஆனா கீழயே பாருங்களே ரிவ்யூன்றது யாராச்சும் வாங்னவங்க போட்ருப்பாங்க இல்லையா அதுல போய் பாத்தாலே வாங்குன கலர் இல்ல வாங்குன மாதிரியான குவாலிட்டி எப் ஃபோட்டோல பாக்குற மாறி இல்ல வாங்கும் போது எனக்கு கொஞ்சோ டேமேஜா வந்துச்சு குவாலிட்டி வந்துட்டு வேற மாறி போட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வுடுவாங்க அதனால எந் த எதுவா இருந்துச்சுனாலு ரிவ்யூ பாக்கும்போது ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபைடு ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃப்ராடு பண்றாங்களே இப்ப அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட ஆளுங் களயே வச்சு வாங்குன மாதிரி சும்மா ரிவ்யூ போட்டுவுட்றது அந்த மாறி எல்லா பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ளுக்கு அது எப்டி இது கரெக்டான பர்சன்ஸ் தா போட்ருக்காங்ளா அப்படின்னு தெரியுமா அதனால ஆன்லைன் வாங்குறதே எப்பவுமே கொஞ்சோ இதுதா அ ஏன்னா இப்ப எல்லா வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ற மாறி இருக்கு அப்போ ஒரு பொருள் கிடைக்கறக்கே ஒரு வாரம் ஆகும் திரும்பவு அது ரிட்டன் பண்ணீங்கன்னா உங்க காசு ஒரு வாரத்துக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கே திரும்பவு வந்துரும் அந்த மாறி வெயிட் பண்ணி உங்களால இது பண்ணிக்க முடியும் அவசரத்துக்கு வாங்காம பொறுமையா நம்மளுக்கு எப்ப வேணாலு யூஸ் பண்ணிக்கலா அந்த மாறி நம்ப வாங்குறோன்னு வச்சிக்கோங்ளே அப்போ ஓக்கே நீங்க ரெ புடிக்கல அப்படின்றப்போ ரிட்டன் பண்ணியாச்சும் அந்த காச எடுத்துக்கலா இல்லையா அந்த மாறி வேணா பாருங்க
இல்லப்பா இப்ப வந்து நா வாங்னது வந்து என்னா ஆச்சுன்னா ஜிப்பே பண்ணன்னு சொன்னாங்க அது வந்து அவங்க இது யு ஐ யு பி ஐ குடுக்கறாங்க அது உடனே பண்ணிட்டோன்னா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்ப சொல்றாங்க எல்லாமே கரெக்ட் அவங்க சொல்ற புரொசீஜர் கரெக்டா பண்ணி அம்ச் சாக் கூட அமௌண்ட் ஒருத்தர்ன்றாங்க அமௌண்ட் ரிசீவ் ஆவல நா டைமிங்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி சொன்னா கூட அப்றமா ஓக்கே வெயிட் பண்ணுங்க நா பாத்துட்டு சொல்றேன்றாங்க அதே மாறி ப்ராடக்ட் நெக்ஸ் ஸ்டே இன்னொரு இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல இன்னொரு இதுல வந்து ஹேட்ல வந்து அவுங்க காட்றாங்க நா அப்ப கூட சொல்றே இல்லங்க நா இந்த மாதிரி குடுத்துருந்த நீங்க அதே அதுல வந்து ரேட் ஹையா இருக்கு இதுல ரேட் கம்மியா இருக்கு கேட்டா அது வந்து ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி அதுனால தா அப்டி பண்றே ஐய்யய்யோ நா இந்த ஆன்லைன்ல பாத்த வச்சுக்கோங்ளே ரொம்ப அப்டியே டென்ஷன் ஆயி ஒரு மூன் நாள் கிட்ட இதுல ரொம்ப என்ன சொல்றது என்னாப் பண்றதுன்னே தெரியாமப் அவ்வளவு குழப் குழப்பமான இந்த ஆன்லைன் இதுலயே அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜி பே அமுச்சு விட்ட உடனே இல்ல செய்ல அமௌண்ட் ரிசீவ்டா என்னான்னு கூட எதுவுமே சொல்ல மாட்ட ன்றாங்க சைலன்டா இருக்காங்க போட்ட அவங்களுடைய இது வந்து நான் அனுப்பி விடுறன் வெயிட் பண்ணுங்க அப்புறம் வந்து கன்பார்ம் சக்சஸ் ஃபுல்லி அன்னிட்டுனு ஒரு ஒரு பார்ஸ் அது அவங்க வந்து ரெகுலரா வெச்சுன்னு இருக்காங்களா என்னன்னு தெர்ல அத போட்டு அம்ச உடனே நம்மளும் நம்பிடுரோம் ஐயோ வரு வரு வரும்னு அப்புறம் வரும் அன்னிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் போகுது செவன் டேஸ் ஆகுது அப்புறம் கேட்டா செவன் டேஸ்க்குள்ள வந்துரும் மேம் வந்துரும் மேம் அதுக்கு அப்புறம் போனா வெச்சுக்கோங்களேன் இருங்க இருங்க எங்களுக்கே எவ்வளவோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்க உங்க பேச்சுதான் இதுவா நெ ட்டுனு கரொம்ப அங்க வந்து பேசுறவங்க அவ்வளோ பேச்சு பேசுறாங்க ஆனா நேர்ல போய் வாங்குறதே அவ்ளோ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிலு போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுல இருந்தே வாங்கிடலாம் இந்த ஆன்லைன்ல அண்ணிட்டுன்னு வாங்கறது கோசரம் எவ்வளவு எவ்வளோ மெனக்கெட வேண்டியதா இருக்கு தெரியுமா
உண்மா அதுதாங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கு அப்படின்றப்போ அத பொறுமையா கூட ஆன்லைன்ல பாத்து நம்ம காசு நாசக்காக ரிட்டன் பண்ற ஆப்ஷன்லல்லாம் போய் நம்ம காசையும் மீட்டு கூட எடுத்து இருக்கலான்னு வெங்க எமர்ஜென்சிக்குனா சுத்தமா வாங்க முடி முடியாது அதுலயும் நான் இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்போன் ஒண்ணு ஆர்டரு போட்டிருந்தேன் அதுல ரெண்டு வெப்சைட்ல ரெண்டு ரேட் காட்டுறாங்க ஒன்ன என்னன்னா நாளைக்கு நாளைக்கே டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னுல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டூ பத்து நாள் ஆகுன்ற மாறி இருக்கு இருக்கு அதுல வந்து ஒரு வாரம் பத்து நாள்ன்ற இடத்துல நூறு ரூவா கம்மியா இருக்கு நாளைக்கே டெலிவரி ஆகுற இடத்துல நூறு ரூவா ஜாஸ்தியா இருக்கு அப்ப என்னன்னு சொல்றது நாளைக்கே ஒரு பொருள் எனக்கு டெலிவரி ஆகணும்னா என்னோட சரௌண்டிங்குள்ள இல்லன்னா அட்லீஸ்ட் என்னோட டிஸ்டரிக்குள்ள தானே இருக்கணும் அப்பதானே எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆர்டரு போட்டான்னாலும் நாளைக்கே வந்துரும் அப்போ அந்த மாரி நம்மளுடைய அவசரத்துக்கு ஏத்த மாரி பாத்தீங்கன்னா ஆஃபர் குடுக்கறன்னு சொல்லிட்டும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவா புடுங்கிக்கிறாங்க இதுல ஃபுட்டு ஷாப்பிங் வேற தனியா சொல்லலா ஃபுட்ட ஆர்டரு போடுறதுல நேத்தோ முந்தா நேத்தோ கூட என்னோட சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன்ற மாரி ஆஃபர் இருக்கு ஆனா அதுல கூட நம்ம ஒண்ணு வாங்குனாலே ஆட்டோமெட்டிக்கா அவங்க இன்னொனு தர்ணும் தான அப்டித்தான நம்ம இத்தன வர்ஷமா பை ஒன் கெட் ஒன் பாத்துருக்கோ ஆனா அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கார்ட்ல ரெண்டு ஆட் பண்ணுமாமா ரெண்டு ஆட் பண்ணா ஒரு இதுக்கான பேமெண்ட் மட்டு குடுத்தா போதும் ஒரு பார்சலுக்கான பேமெண்ட் குடுத்தா போதும் இன்னோரு பார்சல் ஃப்ரீயா வருமாமாம் நம்ம அப்டி ஆட் பண்ணலின்னா ஒரே ஒரு பார்சல் தான் வரும் நம்ம குடுக்குறதும் ஒரே ஒரு பேமெண்ட்டு தா குடுக்கணுமாமா என்ன இது நியாயம்னு எனக்கே தெரியில
இல்லப்பா எனக்கு தெரிஞ்சி இனிமேல இருந்தே இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ன்றதே வேண்டாம்னு ஆயிடுச்சி கேஷ் ஆன் டெலிவரி என்னா கூட நீங்க சொன்ன மாதிரியே வர வர பொருள் ஒரு மாதிரி இருக்கும் அங்கேயே ஓபன் பண்ணி பாத்துட்டு நம்ம ஒன்னும் காசு குடுக்க போ போறதுல்ல வந்தொன்ன காசு குடுத்துட்டுதா அந்த பார்சலே கைல வருது அதுக்கப்புறோ பாத்தீன்னா என்ன எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனே வேணாடாப்பான்ற மாதிரி ரொம்ப பயந்துட்ட ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹெட் ஃபோன்ஸ்ஸு நறைய கூட இப்ப பாத்தீங்கன்னா எப்ப வேணாலு வரும் அந்த ப்ராடக்ட் ஒன் மந்த்துகுள்ள அமௌண்ட் ஆனா கம்மி அது இன்னாதா தெரில இப்டி நெறைய பேரு அந்த மாரி போட்றாங்க நெறையப் நெறைய என்ன சொல்றது நெறைய ஆப்லே இந்த மாதிரி வருது என்னது டூ ம நாளைக்குன்னா நாளைக் டெலிவரி இல்லன்னா ஒன் வீக் கழிச்சு இல்லன்னா வந்து ஒன் மந்த்து கழிச்சின் கூட வரர்து அந் அதுக்கு ஒரு ரேட் போட்றாங்க ஏந்தா இப்டி பண்றாங்கன் தெரில ஏனா ரொம்ப இப்ப எல்லாரு ஆன்லைன்ல ஆன்லைன் போறதால எல்லாருக்குமே வந்து இதுதா இது இதுதா ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு லைஃப்ல ஆனானே நம்ளுக்குல்லா பாத்தீங்கன்னா நேர்ல போய் வாங்குறதே எவ்ளோ பெட்டர் மு முடிஞ்சளவு நா பண்ண தப்பு அப்பா போதுன்னு ஆயிடுச்சு அதனால் தா உங்களுக் ஏதாவது அது பண்ண முடியமான்னுட்டு கேக்கதான்ப்பா நா உங்களுக்கு நா போன் பண்ணே
ஐயோ நல்ல வெப்சைட்டா இருந்துச்சுன்னா நாம அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்க அட்லீஸ்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸூ கஸ்டமர் கேர்லா கொஞ்சோ நல்ல இதா இருக்கு அப்போ நாம வந்துட்டு அவங்ககிட்ட கேக்குறப்போ உங்களோட கம்ப்ளைண்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு நாங்க பாத்துட்ருக்கோ செக் பண்ணிட்ருக்கோன் சொல்லுவாங்க ஆனா அதுலயுமே நெறய பேருக்கு சொல்யூஷன் கெடைக்காம அவங்க வந்துட்டு கோர்ட்டு கேசுன்னு போற அளவுக்கு கூட இருக்கு அப்டின்றது கூட நா கேள்விபட்ருக்கே அப்போ நம்ம இந்த காலத்துல ஆன்லைன்ல வாங்கிட்டோ அப்டின்னா நீங்க சொன்ன மாரி அப்டிதா கேரண்டி அப்டின்றதெல்லா எதுவுமே இல்ல சி ஓ டி போட்டாலும் கூட காசு குடுத்துட்டு தா வீட்டுக்குள்ள வந்து பொருள ஓபன் பண்ணி பாப்போ நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியு அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ரீஃபண்டு இல்லைன்னா டேமேஜ் ஆயிருக் ஆனா பொருள் புடிச்சிருக்கு அப்டின்னா ரீப்ளேஸ்மெண்டு அந்த மாரி குடுத்து நம்ம இது பண்ணிக்லா அவ்ளோதா
இல்லப்பா நீங்க சொல்றது பாத்தா ரிட்டனு ரீப்ளேஸ்மெண்டுன் சொல்றீங்க அவங்க வர துக்குள்யே அவங்க குடுக்கறது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க வச்சக்கோங்கள ஒரு தே ஒரு என்னது ஒரு செவன் டேஸ்குள்ளன்னுட்டு சொல்லி குடுக்குறாங்க ஆனா வரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரறதுக்கு அப்றோ ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் அப்ளே பண்ணா ஒடனே என்னது அட்லீஸ்ட் ஒன் டே தா இருக்கு அதுக்குள்ள வந்து அவங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் எடுக்கணு அப்டி இல்லன்னா அதுவு வந்து பாசிபிள் இல்லான்னிட்டு தானே சொல்கிறாங்கப்பா
ம்
எங்க பாத்தாலும் இந்த வந்து ரொம்ப என்ன சொல்றது எப்டி எப்டி ஏமாத் லான்ற மாதிரி ஃபுல்லா ஏமாத்தங்கனே போயனு இருக்காங்க தவிர ஒண்ணு கூட கரெக்டா பாது அங்க இருந்து போட்ட உடனே கூட பார்சல் பண்ணி அனுப்பி அனுப்பும் போதே ஏழு நாளோ எட்டு நாள் ஆயிடுது வர்ரதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எப்படி இருந்தாலும் பத்து நாள்ளுக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் போட்டிருங்க அதுக்குள்ள வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அனுட்டு நன்ட்டுறாங்க பிக்கப் பண்ணப்பாங்கட்டு ஆனா அதுக்குள்ள வர மாட்டேன்றாங்க அப்படி வரலன்னிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல உங்களுடைய இதை முடிஞ்சு போச்சு நீங்க ஃபர்ஸ்டே போட்டுக்கணும் ரிட்டர்ன் ஆப்ஷன் ந டன் வருது சொல்றாங்க இத பத்தி உங்களுக்கு அனுபவம் இருக்கப்பா
ஆ கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு நாள் யூஸ் பண்றக்குள்ள அந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் அவங்க சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ரிப்ளேஸ் குள்ள தான் இருக்கு ஆனா பண்ணி குடுக்க மாட்டாங்க இதுல வேற சில டெலிவரி பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைம் இ நம்மளுக்கு டெலிவரி ஆகும் போது காலே பண்ணிருக்க மாட்டாங்க ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றங்காட்டிக்கு கால் நம்ம எடுக்கல அப்டின்ற மாரி ஆப்ஷன் போட்டு அ நாளைக்கியோ இல்லைனா நாலான்னைக் கோ டெலிவரி ஆகற மாரி அந்த டேட்ட மாத்தி உட்ருவாங்க அதுக்கு நாமளா பொறுப்பாக முடியு நம்மளுக் காலே வர்லேனா கூட நாம கால் பண்ணி அட்டன பண்ல அப்டின்ற மாரி அங்க ரெக்கார்ட் போயிருக்கு
ஆமாப்பா இதனால இது மேல இருந்து இது மாரிலா பாத்துட்டு நீங்களு இப்ப ஆன்லைன்ல ஸ் ஷாப் பண்ணாதீங்க நேர்ல போய் பண்ணுங்கப்பா உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம்ப்பா
ஓகே பாய் பாய்ப்பா